ஆப்
ஹலோ
சொல்லுங்க
ம் சொல்லுங்க நா பேசுறது உங்களுக்கு கேட்குதா தெளிவா இருக்கா
தெளிவாதா கேக்குது நா பேசறது கேக்குதா
இப்ப நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலா அப்டின்னு சொன்னா போய் பேசுறது
அ
செரி உங்க உங்களுக்கு அத பத்தி தேவையில்லா கருத்துகள் பதிவிட வேண்டா சொல்லுங்க
ஆமாங்க ஒருத்தங்கல லவ் பண்ணிட்டு லவ் பண்ணலனு பொய் சொல்லுவாங்க இப்போ கேர் பண்ணுவாங்க கேட்டா கேரிங்கே இல்லனு பொய் சொல்லுவாங்க அக்கற படுவாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே அந்த எடத்துல வந்து எதுவுமே இல்லின்னு சொல்லுவாங்க அ ஆனா எனக்கு மீன்ஸ் நம்மளு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சமானங்க ஒரு வலி வலிச்சுதுனா ஃபஸ்ட் அவங்கதா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அது காமிச்சா வெச்சுங்களே அவங்க வந்து இம நம்ம நம்மால அது வந்து வெளியே வர முடியாது இது பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க பொய் சொல்லுவாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த பொய்யே நம்ம நல்லதுக்கா சொல்றன்னு சொல்லுவாங்க பொய் மீன்ஸ் ஏங்க ஒரு விஷ்யோ வந்து அ அது ஒரு விஷயத்துக்கா நீங்க அவங்க எங்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல நா உண்மையா இருக்கணு ஸ்ட்ராங்கா இருந்தாதா அந்த விஷயத்துல வந்து போராட முடிஞ்சதா போராட முடியு அப்பல்ல நம் அப்பல்ல நம்மளுக்குக்கு பொய்யாதா ஃபஸ்டு யாருக்கு உன்மையா நைக்கல நா கேக்கறகு பதில் சொல்லுங்க அவங்க எனக்கு உண்மையா இருக்கனு அவசியோ இல்ல அவங்க மனசுக்கு ஃப்ஸ்ட்டு உண்மையா இருக்காங்க உண்மையா பொய் சொல்லாம இருக்காங்ளா அவங்க மனசையே பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான இருக்காங்க
ஏங்க அது பொய் சொல்றதெல்லா இல்லங்க இப்ப பொயின்னா அது எப்டி தெரியுமாங்க ஒரு நல்லதுக்காக ஒரு பொய் சொன்னா நல்லது முன்னாடி பழமொழியே இருக்கு ஒரு கல்யாணத்துக்காக ஆயிரோ பொய் சொல்லலா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்கள ஆயிரோ பொய் சொல்லி ஒரு கல்யாணத்த பண்ணா அந்த கல்யாணோ நல்லாவா இருக்கு சொல்லுங்க
சொல்றானு சொல்றீங்கள்ள அந்த ஆயிரோ பொய்ல அந்த ஒரு பொய் தெரிஞ்சன்னா கல்யாண பன்ற பொண்ணுக்கு எவ்ளோ வலிக்குனு தெரியுமா சேரிங்க அந்த ஆயிரோ பொய்ல அந்த அந்த ஒரு பொய் பையனுக்கு தெரிஞ்சாலாச்சி வெச்சுக்கங்க அந்த அந்த பொய் வந்து இல்லங்க நீங்க இந்த உண்மைய ஃபஸ்டே சொல்லி சொல்லிருக்கலால நா சொல்லிருந்தா அவ வேணான்னு சொல்லிருபால்ல அவள எனக்கு ரொம்ப புடிக்கு இல்ல அ இந்த இந்த ஒரு விஷயத்துக்காகவா என்கிட்ட நீ இந்த விஷத்த மறைக்கிறே அப்ப அந்த வலி எவ்ளோ பெரிய வலி தெரியுங்ளா அதுக்கு உண்மய சொல்லிட்டு போலா ஆயிரோ பொய்யி
அப்ப இப்ப உண்மையை சொல்லிட்டு போனா நீங்க வந்துட்டு இப்ப உங்க உண்மையை சொன்னா நீங்க ஏத் த்துப்பீங்கன்னு சொல்றீங்களா செரி ஓகே உண்மைய சொல்றாங்க வேணா நீ உங்களிட்ட பேசவே மாட்டே உங்கள விட்டு விட்டுட்டு போய்ருங்க இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னா மட்டு நீங்க விட்டுறீங்களா
அ அது அதே மிகப் பெரிய பொய்தானங்க
நீங்களே எல்லாத்தையு அசியூம் பண்ணிக்கிட்டா எப்டிங்க நீங்க அசம்ஷன் எல்லாமே
ஓ அசம்ஷன் அதுதா சொல்றே பாத்தீங்களானா நா அவங்க என்ன நெனைக்க அவங்க என்ன நெனைக்காத அவங்களோட அவங்களுக்கு வர கொஸ்டின்னு அவங்களுக்கு கேக்குற கொஸ்டின்க்கு அவங்க ஒரு ஏண்சர் வந்து அவங்க மைண்ட் செட் வெச்சிருக்காங்க ஓகே நா இந்த கொஸ்டீன் கேக்குற இந்த ஆன்சர் தா அவங்க மைண்ட செட்ல இருந்து வரணுனு நெனக்கிறாங்க அத அப்டி அப்டியு சொல்லலா ஆனா வந்து அப்டி சொல்லாம எது ரியல் சட்டோ அது சொல்றது அது சொன்னா அவங்களால அக்சப்ட் பண்ண முடியுமாட்டிங்குது அது உங்க உங்கள வந்து அசம்ஷன் உங்களோட வந்து இருக்கு இது அ இது தப்பா இருக்கு தாட் தப்பா இருக்குன்னு சொல்ற றாங்க அது எப்டிங்க தப்பா இருக்கு
ஏங்க ஒரு வேல அது தப்பா இருந்துச்சுன்னா ஒரு வேல இப்ப அவங்க இப்ப அவங்க சொல்றாங்க அது செட் ஆகுது அப்டின்னு சொன்னா அது கண்டிப்பா செட் ஆகமா கூட இருக்கலால்லங்க
கடவுளே தப்பு தப்பு தாங்க பண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சு கடவுள் கடவுளே தப்பு பண்ணுவாருங்க ஒரு விஷயத்த தப்பு பண்ணி தப்புதா கடவுளே தப்பு பண்ணுவாங்க சேரிங்களா, யாருமே வந்து கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணி இது பண்ண மாட்டாங்க ஆனா அதுக்குனு தப்பு மட்டுமே ஒரு மனுஷன் பண்ணுவானு கெடையாது இல்ல
தப்பு மட்டுமே ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னு நா சொல்லலேங்க ஆனா என்ன த தப்புன்னு தெரிஞ்சு அது
இல்ல அ அக்கெளண்ட்ல தப்பு பண்ணிருக்கே ஆனா நா என்னோட லைஃப்ல தப் ப்பான டிஷிசன் எடுத்திருக்கே ஆனா வந்து இப்ப நா எடுத்துருக்க டிஷிசன் எனக்கு கரெக்டா ஹண்ட்ரட் பர்சண்ட் கரெக்டான டிஷிசன் அவங்கள தவர எ லைஃப்ல யார் வந்தாலுமே நா நா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேங்கறது
இந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு வளந்து டீங்க எந்த அளவுக்கு வளரலிங்க அதே எடத்துலதா நிக்கிற மாதிரி இருக்கு
அது அவங்களோட அவங்களோட கண்ணோட்டங்க அது இப்ப வந்து அவங்களோட கண்ணோட்டங்க அன்னைக்கி இருந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு நா இருக்க சூழ்நிலைக்கு வந்து மீன்ஸ் நா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதே வந்து அந்த ஸ்டெப் இருக்கு தெரியுங்கள அதோட ஸ்டெப்ல வந்து இன்னைக்கி இருக்க சூழ்நிலைக்கு எனக்குதா தெரியு அந்த ஒரு ஸ்டெப் எப்டி எடுத்து வெச்சிருக்கேனு சொல்லிட்டு அ எந்த நேரத்துல வந்து நா அவமானப்பட் அப்பறோ நா வந்து எங்க அப்பா இருக்கும் போது இருந்த மாரி அ இப்ப எங்க அப்பா இருக்கும் போது இருந்த மாரி இப்ப நா இருக்கே செரிங்களா, என்னத் தேடி பத்து பேர் ஃபோன் பண்றானுங்க எனக்கு பத்து பேர் இது பண்றானுங்க அந்த பத்து பேத்துக்கு நா கூ கூப்பட ட்ற காலம் போயி அந்த பத்து பேர் இப்ப எனக் கூப்புட்றானுங்க தம்பி நாளைக்கி இந்த மாரி விநாயகர் சுத்தி ஃபங்கஷ ன் பண்ணலான்னு இருக்கங்க தம்பி மூண் நாள் ஃபங்க்ஷன் இருக்குங்க நீங்க ஒரு ஒரு ஒரு ஒ ஒ ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்ட வாங்கி குடுங்க நா கூப்ட்டு கேப்ப ஒவ்வொருத்தருகிட்டயா அண்ணா இந்த மாரி வந்து ஒரு இருவத்தஞ்சு வ விநாயகர் சதுர்த்தி ஃபங்ஷன் பண்றங்கண்ணா ஒரு இருவத்தஞ்சு கிலோ அரிசி மூட்ட வேணுங் ணா ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் வேணுங்ண்ணா அப்டினு நா ஒவ்வொருத்தகிட்டயா ஃபோன் பண்ணி கேக்கப் போயி இப்ப எங்கிட்ட ஒரு நால ஊர்ல இருக்க பசங்க எங்கட்ட ஃபோன் பண்ணி கேக்குறானுங்க இப்ப அண்ணா ஃபங்ஷன் பண்ணறங்கன்னா அ செ செலை கொஞ்சோ ஸ்பான்ஷர் பண்ணாத ஸ்பான்ஷர் பண்ணீங்ண்ணா இப்ப அரிசி மூட்ட ஒரு ஒரு இருவத்தஞ்சு கிலோ வாங்கிக் குடுங்கண்ணா அப்டின்னு சொல்லி எங்கிட்ட கூப்புட்டு கேக்கறானுங்க அதே ஒரு ஏற்றம் அதே ஒரு முன்னேற்றம் தானங்க அது இன்னைக்கி எனக்குல அது பெரிய முன்னேற்றங்க அது து நீங்க நெனைக்கலா அன்னைக்கி இருந்த சூழ்நெல இன்னைக்கி அன்னைக்கி இருந்த சூழ்நெல வந்து மீன்ஸ் நா பிஸ்னஸ் பண்ணும்போது இருந்த சூழ்நெல வேற வேலைக்கி போறதுக்கும்போது இருந்த சூழ்நெல வேற இப்ப இருக்கிற சூழ்நெல வேற மூணுமே அனலைஸ் பண்ணி பாக்கும் போது என் மூண்லயு என்னோட மூணு பார்ட் ஆஃப் லைஃப்மே சேஞ்ச் பண்ணது அவதா சேரிங்களா, அவளால மட்டுந்தா இப்ப நா ஒரு விஷ்யத்த விட்டு வெளியேறி வெளிய வந்ததுக்கு காரணம் அவதா அதுக்கப்பறோ என் என்னோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவே வேற மாரி ஏறுச்சு
நீங்க அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க சொல்ற மாரிதாங்க பொய் சொல்லி ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கறதுக்கு அவுங்க உண்மய சொல்ட்டு வெளிய போறது ரொம்ப நல்லதுதான
எல்லா அப்டியே நாளைக்கே வந்து நாளைக்கே வந்து இருங்க நா சொல்லி அவங்ககிட்ட ஏன்னா ஒரு ஒரு ஒரு ஒரு உண்மைய அக்சப்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகு அவங்க குள்ள இருக்க விஷயோ எல்லா அவங்க குள்ள அவ்ளோ வலி இருக்குங்கிறது எனக்கு தெரியு மீன்ஸ் அவுங்க சூஸ் பண்ண வாழ்க்கையு செட் ஆகல அவுங்களுக்கு அமஞ்ச வாழ்க்கையு செட் ஆகல அப் அப்டிங்கிறப்ப இன்னோரு ஒன்னு இன்னோரு இன்னோரு புதுசா ஒரு இதுக்குள்ள போனா ஆயிரத்தெட்டு இதா இருக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்கு ஆயிரத்தெட்டு பதில் இருக்கு ஏன்னா டோட்டலாவே வேற ஓகேங்களா டோட்டலாவே வேற வேற செக்மெண்ட் மாரி இது ஏனா அவுங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அவுங்களுக்கு சிமிலர் ஆகாது அவுங்களுக்கு நா ஹண்ட்ரடுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சிமிலர் ஆனா என்ன இல்லல்ல கே அந்த லவ் மட்டுந்தா இதாகு மத்தபடி வந்து பாத்தீங்னா எந்த விஷ்யமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள வந்து சிமிலர் ஆகாது கல்ச்சரா இருக்கட்டு அவங்களோட பிஹேவியரா இருக்கட்டு அவங்களோட அவங் ஏரியா கல்ச்சரு இந்த ஏரியா கல்ச்சரு அவங்க பேசுற விதம் அதுக்கப்பறோ அவுங்க ஃபுட் ஸ்டெயிலு எல்லாமே டிஃப்ரெண்ட் மாரிதா இருக்கு நா இல்லினு சொல்லவே இல்ல சேரிங்களா அவுங்க மிக்ஸ் சாமி கும்முட்றது எல்லாமே மாறிதா இருக்கு ஆனாலும் அதெல்லா அக்சப்ட் பண்றதுக்குதா ஒரு பீட்டிங் ஸ்பேஸ் ஒரு டைமு
ஏங்க அததா ஒ அதுதா சிலவங்களால பொறுத்துக்க முடியலல்ல அதுக்கு எதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கணு மொதல்லே சொல்ல வேண்டியதான நம்ம இது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கல்ல மூஞ்சிக்கு நேரே
ஆ ஏங்க நா வேலைக்கி போற டைம் பாத்தீங்கனா நா அவங்கள வந்து நா இப்ப நா ஆ நா வந்து என்னா ப்ரஷர் போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்த ஒத்துக்கோன்னு சொல்லி அவங்கள கம்ப்பல் பண்ல
ஆனா இன்னைக்கிதா மொத மொதல்ல அவுங்க ஒரு விஷயமா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே எ அவுங்க என்ன சொல்லீட்டாங்க அதுக்கு உனக்கு எதுக்கு இவ்ளோ டைம்மா
அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோ டைம் ஒரு நிமிஷ் நா சொல்லிர்றேங்க ஒரு விஷயோ அவங்க கம்பல் பண்ல அந்த விஷ்யத்துக்கு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்ன்னா அவங்கள வந்து இன்னைக்கு போய் சந்தேகப்பட்டது கெடையாது ஏ வாழ்க்கைல வந்து நா என்ன நம்புறத விட அவளதா அதிகமா நம்புவேனு நா சொல்லிருக்கே அவள நா கொஸ்டின்ஸ் கேப்பே கொஸ்டின்ஸ் கேப்பே ஏ ப்பா யங்கட் சொல்ல பண்னு சொல்ட்டு அது ஏ உரிம ஓகேங்களா அது ஏ உரிம நா வந்து எல்லா விஷயத்தையு ஷேர் பண்ணுவே நா ஒரு சின்னதா ஒரு ஷ ஒரு ஷர்ட் எடுக்க போற ஷோர்ட் எடுக்கல இருக்காப்பா ஆனா எப்ப எடுப்ப தெ எடுக்கலான்னு இருக்கப்பா அப்பனு அவ இன்ஃபார்ம் பண்ணிடுவ ஸ்லிப்பர் வாங்க போறனா கொஞ்சோ வெளிய போறனா வெளிய போறது மோஸ்ட் ஆஃப் இது இப்ப வந்து நா எல்லா எல்லாமே அவுங்கிட்ட சொல்ட்டுதா பண்றனு வச்சுக்கோங் இங்க இருந் இருக்கப்பா கூப் போறப்பா இது இந்த மாரி பேசப் போறேப்பா இந்த மாரி பண்ண போறேப்பா இந்த மாரி செய்றப்பா அப்டின்னு அவங்கட்டே எல்லாமே ஷேர் பண்ணாத விஷயங்கிறது வந்து எதுவுமே இல்லிங்க எல்லா விஷ்த்தயு அவங்கிட்ட ஷேர் பண்ணிருக்கே நானு ஆ என்னோட என்னோட இதுல வந்து ஒரு ஒரு முடிவுக் நல்லதோ கெட்டதோ ப்ப முடிவு எடுக்கணுமா அவ உங்க அவங்க கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்தது வந்து எ லைஃப்ல எடுத்தனா அந்த முடிவு தப்பாதா முடியு எக்ஸாம்புள்க்கு நா சொல்ற அந்த இந்த வேல மாரி அவுங்க சொன்னாங்க சொ அவங்க ஒரு விஷயோ சொன்ன சேந்தா நானே ஒரு முடிவு எடுத்துல இது நம்மளுக்கு பெட்ரு ஆப்ஷனா இருக் முடிவு எடுத்ததுதா எனக்கு உடம்பு சரியாம அதுல ஆனது எனக்கு எனக்கு தா தெரியு அந்த மாரி ஒவ்வொரு முடிவுமே அவகிட்ட நா கேட்டு எடுத்தனா அந்த முடிவு எனக்கு சக்சஸ்ஃபுல்லாதா போய்ட்டு இருக்கு அப்டி இரு க்கவுங்கல ப ஏ லைஃப் பாட்னரா வர நெனைக்க தப்புனா நீங்க சொல்லுங்க அவுங்க அந் எடத்துல பொய் அப்பலா அவங்களு வந்த அவுங்க அவங்க அவுங்களுக்கான கேரிங் அவுங்கதான அவுங்க இல்ல நா என்ன சொல்றன்னா இது நம்ம சூஸ் போ அவங்க இந்த நம்ம இந்த முடிவு எடுத்தனா அந்த ஊரு தப் நா என்ன கேக்குறேனா ஒரு சரிங்க ஒரு அஞ்சு வருஷ பேசுவ ஒரு பத்து வருஷ பேசவாங்களாங்களா உங்கள பத்தி
ஏங்க பேசுறது பேசுறது பேசுறது பேசாத விஷய இல்லங்க அவங்க ஆமாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தயாரா இருக்காங்களா அவங்களுக்கு அது கன்வீனியன்டா ஏ அந்த மாதிரி விஷயங்கள எல்லா யோசிக்க மாட்டேங்கிறீங்க
அவங்க நா சொல்ற உங்களுக்கு புரியுதா அவங்க நீங்க அவங்க கன்வெய்ன்ட்டா கன்வெய்ன்ட்டா கன்வெய்ன்ட்டா இருக்கறது தயாரா அவங் தயாரா ஆவ்றது தெரிமா கன்வெய்ன்ட்டா கன்வெய்ன்டாதா இருப்பாங்க கன்வென்சிங்றது வந்து என்னன்னா அந்த அலாப் ன்றது அந்த அவங் அலாப் பண்றது ஒரு யுஷ்லா ஏத்துக்கிறதுக்கு ஒரு டைம் வேணு ஏத்துக்க ஒரு டைம் ஆகு நா வந்து உடனே வந்து நாளைக்கே வந் எனக்கு நாளைக்கே வேணு நாளைக்கே பண்ணு நா சொல்லவே இல்லைங்க எதுவ்மே
ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஏத்க் என்ன இவ்ளோ டைம்மா ஒரு வருஷமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கேட்டீங்கல்ல இப்போமே இப்ப பேசும்போது தா சொன்னீங்க ஒரு வருஷ அதுக்கு தேவையா ஒரு வருஷ அதுக்கு தேவையா அப்படின் சொல்லிட்டு ஒரு வருஷமா இருந்துகிட்டு திரும்பவு என்ன முடியாதுன்னு சொல் ட்டு போனா உங்களுக்கு எவ்ளோ வலிக்கு
நா ஒரு விஷய புரியவே மாட்டேங்குது ஒரு வருஷமா இது தேவையான்ற இல்ல ஒரு வருஷமா பேசிட் இக்கோ அவங்க ந நம்மள வந் அந் ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காங் எங்கூட சரிங்களா ஒரு வருஷத்துல வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப நல்லது பண்றன்னு நனைக்கிறாங்க அந்த விஷய எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது இப்ப எப்டினா அவங்க கேர் பண்றதுவந்து எப்டி கேர் பண்றாங்கனா இந்த விஷய எனக்கு பண்ணா மீஸ் அந்த விஷய பண்ணு போது எனக் அவங்க ரொம்ப ஃபேவர பண்றது வந்து அவங்க வந்து நனைக்கலா அவங்களுக்கு பண்ணா இது கரெக்டா இருக்கு அவ வாழ்க்க நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சு அவங்க ஒரு விஷய ரண்டு மூணு விஷயமேல்லா பண்ணுவாங்க அதி அந்தா அந்த விஷயோ வந்து எனக்கு ஃபேவரா இருக்கு அவங்க நாளக் நல்லது பண்ணனு நினைக்கிற விஷயோ எனக்கு ஹோட் டாவுங்க சில விஷயள்ளா வந்து
ஏங்க அது எப்டிங்க அவுங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லலா
எ புரில
அது எப்டி நீங்க அவுங்க பொய்யா சொ
ஏங்க என்ன ஏங்க சொல்றீங்க ஒரு விஷயோ நம்ம நம்மளுக்கு உள்மனசுல ஃபீல் வருவோம்லங்க அவங்க பேசுற விஷயோ வந்து உள் மனசுல ஃபீல் வரும்ல அஹ் அவுங்க பேசற அவுங்க பேசறது அவுங்க நம்மள வந்து கேர் பண்றப்ப ஒரு விஷயோ ஃபீல் ஆகுல ஓகே நம்ம லைஃப்க்கு இவதா கரெட்டு அப்பா நம்ம கரெட்டான ஒரு கரெட்டான ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்திருக் கோம்ப்பா கரெட்டான விஷயோ நம்ம லைஃப்ல வந்து இவங்கதா நமக்கு லைஃப்ல கரட்டான பாட்னரு இவங்கள விற்றா நம்ம லைஃப்ல வேற யாருமே கலயாதுங்கிறது ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்திருக்கோம்ப்பா ஓகே எல்லாமு ஒ கையில பொறுப்பு ஒப்படிச்சிட்டு நா பேசாம உக்காந்து நாம வந்து ரிலாக் சோ நம்ம வேலைய பாத்துக்லா நம்மளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பிரஷருமே இருக்காது அப்டின்னு நெனைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தானங்க நீ சொல்லுங்க எல்லாமே
ஏங்க இப்ப உங்களுக்கு புரியுதாநா என்ன பேச விடறீங்களா இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நா வந்து இதுல இந்த விஷயங்கள சொல்ற அதாவது நீங்க என்னா அவுங்க வந்துட்டு இந்த விஷயத்துக்கு சரியா வராது அவங்க திங்க் பண்றாங்க பட்சத்துல அவுங் அவங்க சைடு அதுதான கரெட்டா இருக்கு அவங்க கரெட்டான விஷயத்த தான போக்க பாப்பாங்க சரியான ஒரு விஷயத் அதானஅவுங்க பண்ணுவாங்க தவறான விஷயத்த அவுங்க எப்டி தேர்ந்தெடுப்பாங்க
ஏங்க இது அவுங்க யோசிக்கறே தவறான விஷய தா ந சொல்ற அவுங்க டைம் எடுத்துக்
ஏங்க அவங்க யோசிஅவங்க நீங்க வந்துட்டு ஒரு வருஷோ டைம் எடுத்தட்டே பெரிய விஷயமா பேசறீங்க க அவங்க என்ன யோசிக்கணுனு நெனக்கிறீங்க அவுங்களு அந்த ஒரு விரு ஒரு வருஷ வித்தகதர ஆயி பெரியவரு பெரிய ஒரு ஒரு வருஷன்றது ரொம்ப பெரிய ஒரு இதுங்க நாட்கள்ங்க
ஆமாங்க புரியுதா அந்த ஒரு அந்த ஒரு ஒரு வரு ஷோல்ல இப்ப ஒவ்வொவ்வொரு ஒரு ஒரு ஒரு நாளுமே இன்னிக்கி இன்னிக்கி ஒரு நாள் போச்சா நாளைக்கு நாள் திருப்பி வாங்க முடியாது இன்னிக்கி ஒரு ஒரு மண்நேர
ஆஹ் அந்த பெரிய நாட்களையே அவங்க அப்பா எவ்ளோ இப்ப அதுவே அவங்களுக்கு பெரிய பயத்த குடுத்திருக் ஆமா இவ்ளோ பெரிய நாட் குள்ள வேஸ்ட்டா பண்டமோ வேஸ்ட்டா பண்டமோ இவ்ளோ பெரிய நாட்கள் நம்ம பேசி இது பண்ணிட்டமோ அப்டிங்ற தே ஒங்களுக்கு ஒரு பெரிய பயத்துல இருக்கு பயத்துல பண்ற எல்லா விஷயமு
ஒங்கூட பேசிருக்க மாட்டாங்க நா இப்ப நா அப்டி நெனைச்சனா ஃபர்ஸ்ட்டு பண்ண நால் நாளே நா உங்க கூட பேசிருக்க மாட்ட ஓகே ரைட்டு வேணா நம்மளுக்கு அப்டி எனக்கு எனக்கு அந்த ஃபீல் எனக்கு வந்துதுங்கே நம் நம்ம நம்மளை விட்டு நம் அம் அவங்ளோட ஃபோர்ஸ்னலா எகிட்ட நெறைய விஷயோ ஷேர் பண்ணக்க அப்பறோ வாழ்க்கைல என்ன நடந்தாலுமே உங்கள விட்டுட்டு போக கூடாதுங்கற என்னோட தாட் சரிங்களா நா வந்து வந்து வீட்ல வந்து இல்ல அவங்க அவங்ககிட்ட நா சொல்லிருக்கே ஒருத்தவங்க வீட்ல வந்து நா எவ்ளோ லவ் பண்றேங்கறதே நா அவள எவ்ளோ நா அவள எவ்ளோ வந்து அவள வந்து எனக் எனக்கு எவ்ளோ உயிரா நெனக்கிறனு எங்க வீட்ல எங்க எங்க ந ஷேர் பண்ணகப்றோ தா எங்க வீட்ல என்ன சொன்னாங்க ஒ முரு ஒ முடிவு இல்ல எங்க கையில குடுக்கறதாந்தா நாங்க இப்போ ரெடியா தா இருக்கோ நாங்க பாக்கறோ ஆனா ஒ நீ ஒரு நீங்க எங்க கிட்ட டைம் கேட்டுருக்க ஆனா நீ இவ்வள இதா சொல்றன்னா நீ இவ்வள விஷயோ யார பத்தி இவ்வள டீப்